ஹலோ வணக்கம்
வணக்கம்
கண் அடி பண்லாமா
ஆ கண்டினியூ பண்லா இப்போ வந்துட்டு அ நா ஸ்கூல் படிக்கெறது வந்துட்டு சொல்றே ஆ எல் கே ஜி ல இருந்து யூ கே ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சம்திங்கு வரைக்கு வந்துட்டு ஒரு லிட்டில் ஃப்ளவர்ன்ட்டு ஆக்சுவலி நா பொறந்தது ஆந்த்ரால அங்கதா எனக்கி வந்து படிக்க வெச்சாங்க ஃபஸ்ட் வந்துட்டு அ எல் கே ஜி யூ கே ஜி எல்லா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வீட்டு பொது வீட்ல இருந்து கொஞ்சொ தூரொந்தா பட் அம்மா அப்பா கொண்டு போய் விடுவாங்க அந்த மாரி இருந்துச்சு
ஓகே
அப்பறோ வந்துட்டு கொஞ்சோ அப்பறோ தேர்டு ஃபோர்த்து போம்போது கொஞ்சோ ரொம்ப தூரத்துல போட்டாங்க பஸ் ஏறி போயி நட பஸ் ஏறி போய் மாறிதா வரோனு அப்போ வ அப்போ ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா என் தங்கச்சி என்னையவிட குட்டி ஆந்தரால ஆக்சுவலி ந தேர்ட் என்னமோ படிச்சுட்டு இருக்கேன்னு நனக்கிறே பஸ் தேரி போட்டு ஏம் பின்னாடியே அவளு வந்திருக்கா அவளுக்கு வந்துட்டு ம் வன் இயர் தா
ஆ
வன் இயரா ஆ நா தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா அவ வந்து உன்னா ஸ்கூல்லல சேக்கெல அந்த ஏஜ் ஒரு ஃபைவ் சம்திங் இருக்குன்னு நனக்கே ஃபோரோ ஃபைவோ இருக்கு சம் திங்கு சேக்கல ஆ அந்த மார அவ ஏ பின்னாடியே பஸ்ல ஏறிட்டாலா க்கு யாருக்குமே தெர்ல அம்மா அப்பாவு கெவனிக்காம உட்ருக்காங்க கட வெச்சிருந்தோ நாங்க ஆச்சுவலி காய்கறி கட வெச்சிருந்தோ மெய்ன் ரோடா சோ வந்துட்டு நறையா கூட்டோ அந்த மாரி எல்லா இருக்கு இரு
அப்பே
எனக்கே தெரியில்ல அப்பறோ பாத்தா பேக் பேக்சைட்ல வந்துட்டு இந்த கொழந்தெக்கு யாரு டிக்கெட் வாங்கணு அப்டின்னு ஆக்சுவலி நா பாஸ்ஸோ சம்திங் வெச்சிருந்தே நா இருக்குது அப்ப ஞாபகோ இல்ல அது சம் இங்க எங்க வீட்லயு சொல்லுவாங்க எனக்கு லைட்டா சின்னதா மெம்மரியா இருக்குது அப்பறோ பாத்தா ஏ தங்காச்சிங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்பறோ போய் ஸ்கூல் கிட்டயே எறங்கீட்டே அப்பறோ எங்க வீட்ல பின்னாடியே வந்திருக்காங்க இவதா இவ பின்னாடிதா போயிருப்பா கண்டிப்பா அப்டின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தாங்க அப்பறோ பாத்துட்டு அப்பறோ‌ எங்க அம்மா அழுதுட்டு அப்பறோ வாங்கிட்டாங்க அப்பறோ வந்துட்டு ஆ உன்னொன்னு ஸ்கூல் மெம்மரி இல்ல அது ஆக்சுவலி சின்ன வயசுல வந்துட்டு நா வந்துட்டு அ பையன் மாரி இருப்பே ஒரு எயிட் டென் மந்த் இருக்கு கொழ கொழந்த வந்துட்டு பையன் மாரி இருப்பே பனியன்னு டி ஷர்ட் போட்டு வெச்சிருந்தாங்களா
ஆ
அம்மா வந்து மாவாட்ட போயிருக்காங்க மாவு மில்க் போயிருக்காங்க கோதும சம்திங் அரக்கெறக்கு அவங்க பின்னாடியே நா போயிருக்கே தாத்தா பாட்டிய பாத்துக்க சொல்லியிருக்காங்க தாத்தா பாட்டிய பாத்துக்க சொல்லியிருக்காங்க நா அவங்க பின்னாடியே தவழ்ந்து போயிருக்கே
ஆ
தவழ்ந்து போயிருக்க அவங்க முன்னாடி போயிட்டாங்க போயிட்டாங்க இந்த ஐயப்ப பக்தர்களல்லா நிறைய நடப்பாங்க இல்லயா அவங்க வந்து தூக்கி வச்ட்டாங்க என்னய தூக்கி வச்ட்டு கோயில்ல வந்து பஜ பக்கத்துல ஏதோ கோயில் இருந்திருக்குதோ அங்க பஜன பாடிட்ருந்திருக்காங்க
ம்
வீட்டுக்கு எங்க அம்மா திரும்பி வந்துட்டு ஆ தாத்தா பாட்டி கிட்ட கேட்ருக்காங்க எங்க பாப்பா அப்டின் ஆ பாப்பாவ காணோ அப்படின்னு சொல்லிட்டு ஒ ஒ பின்னாடி தானே வந்திருக்கா அப்பின் நானே மாவு பாக்கெட் தூக்கிட் டு எவ்ளோ கஷ்டப்படுவே அவள எங்கே நா தூக்கிட்டு போறே அப்படின்ட்டு பாப்பா கானோன்டு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சுட்டாங்க நெறைய பக்கா தேடிட்டுன்னாரு நெறைய எங்க சொந்த க்காரவங்க சொந்தக்காரவங்கன்னா எங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி மட்டு இருந்தாங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க நெறைய பேரு சொந்தக்காரவங்க அவங்க மட்டுந்தா இருந்தாங்க இங்கதா தமிழ்நாட்டுல தா நறையவே இருப்பாங்க அம்மாவோட தம்பி மட்டு இருந்தாங்க தம்பியு அங்க அம்மாவு மட்டு ஒரு கட அங்க எங்க வீட்டு்ல இருந்து ஒரு அதே ரோட்ல தா கொஞ்ச தூரமா இருந்தாங்க அப்புற அவங்களு தேட ஆரம்பிச்சுட்டே ஆமா வீ ஆமா அவங்களு தேட ஆரம்பிச்சுட்டாங்க சொந்தோ கொஞ்ச தெரிஞ்சவங்கள தேட ஆரம்பிச்சுட்டாங்க யாருமே கண அப்புறோ யாரோ வந்துட்டு என்ன தேடுறீங்க அப்படின்னு கேடது கொழந்தய காணோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஐயப்ப பக்தரங்க வந்துட்டு அந்த கோயில் ஒரு கொழந்தைய வச்சுட்ருக்காங்க
உ
போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயி த்தாங்க அப்புற நாந்தா அது அப்புறம் கேட்டா குடுக்க மாட்டேறாங்க பக்கத்து வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க ஆ குடுங்க குடுங்க ஆ அவங்க பொண்ணு தா குடுங்க இல்லைங்க அது பொண்ணு இல்லைங்க பையங்க ஆக்சுவலி பாக்குறக்கு பையே மாரியா இருப்பே சேமா இது பையங்க நீங்க எப்டி சொல்றீங்க ஆ ஆமா பையன்ந்தா நீங்க எப்டி பொண்ணுன்னு சொல்றீங்க இதுப்போ பையே நான் குடுக்க முடியாது நீங்கப் பொண்ணு சொல்றீங்க நா பையேனு சொல்றே அப்டினு அப்புற தா மறுபடி செக் பண்ணிட்டு குடுத்தாங்களம்மா எங்க அம்மா தேங்ஸ் சொல்லிட்டு அப்புறோ கூட்டிட்டு வந்தாங்களாமா அப்ற ப்றோ அப்புறோ வந்துட்டு ஆ ஆ வேற வந்துட்டு அ இது ஆந்திரால வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேல தேர்ட் ஃபோர்து படிக்கும்போது ஒரு மல மாரி இருக்கு என்னய சின்ன அந்த எய்து நைன்து படிப்பாங்க பாருங்க அவ் அந்த பசங்க வந்துட்டு ஒரு டைமு வா பாப் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க பா அந்த மழ கிட்ட மார்ருக்கு அது கோயில் மார்ருக்கு கீழ எட்டி பாத்தா செம்ம மல விழுந்தா அவ்வளதா தேரவே தேராது அங்கெல்லா பேய் இருக்கு ஆ ஆமா பேய் இருக்கு ஆக்சுவலி ஏ ஆ மழ மார தெரியாது நம்ம இந்த மார செங்குத் இது மாரிதா போவோ ஆனா மல அந்த சைடு எட்டி பாத்தோம்னா கீ உழுகுற மாரிதா இருக்குங்க தேய எல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கூ எனக்கு வந்து அந்த அப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கு இந்த பேய எல்லா பாக்கோணு அப்டின்னு சொல்லி அவுங்ளு அதய பத்தி எல்லா பேசிட்டு ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தனால நானு அவுங்க கூட போல அப்டி சொல்லி நானு வரேஅப்டி சொல்லி கூட்டிட் போயிட்டு
ம்
ஒர் தர வுட்டுட்டாங்க எனைய விட்டுட்டு போய் விட்டுட்டு எங்கயோ போய் ஒளிஞ்சுகிட்டாங்க கத்து கத்து கத்துறா அண்ணா அண்ணா அண்ணா எனக்கு ஆக்சுவலி தமிழே தமிழ் அப்ப வரவே வராது ஒன்லி தம்மே தெலுங்கு மட்டு தா வரு இப்ப தெலுங்கு வராது தமிழ் மட்டு தா வரு புரிஞ்சுக்குவே தெலுகு ஆ ஃபுல்லா மறந்துட்டே புரிஞ்சுப்பே மி ஆனா பதில் சொல்ல தெரியாது தமிழ் அப்ப தெரியாது தேடு ஃபோர்த்து ஃபோர்த்து அப்றோ தமிழ்நாட்ல வந்துதா நா தமிழே கத்துக்கிட்ட ஆக்சுலி
ஆ அம்மா பொறந்ததுல இருந்து நீங்க தெ ஆந்த்ராலா தா இருந்திருக்கீங்க
சொல்லுங்க
எனக்கு ஸ்கூல் மெமரிஸ்ன் வந்து பாத்தீங்னா எனக்கு வந்து டென்த்து இருக்கு பாத்தீங்ளா டென்த் மெமரிஸ் தா எனக்கு வந்து மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ் ஸ்கூல் மெமரிஸ்ல எப்டின்னா நா வந்து டென்த் வந்து நாங்க படிச்சுட்டுக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேத்து நாங்க ஒரு அஞ்சு பேர் இருப்போ
செரி செ
சோ எல்லாருமே என்னோட ஏஜ் மூத்தவங்க தா எப்டியு ஒன் இயர் டூ இயர்ஸுக்கு என்னோட ஏஜ் மூ த்தவங்க தா என்னோட ஃபிரண்ட்ஸ் எல்லாருமே நா மட்டு தா வந்து அந்த கரெக்ட்டான ஏஜ்ல வந்துகுட்டு இருந்தே அந்த டென்த் படிக்கும் போது ஏன்னா அவங்கல்லா வந்து இந்த இது ஃபெயில் ஆகி அந்த மாரி இதுல வந்து ஜாயின் பண்ணவங்க சோ எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்னா ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு அப்றோ பக்கத்துல இன்னொரு பக்கத்துல வந்து இன்னொரு பொண்ணு அவுங்கலா வந்து பாத்தீனா என்னோட ஒரு ஃபோர் இயர்ஸ்குகாது ஏஜ் மூத்தவங்க
ம் ம் செரி செரி செரி
நாங்க எல்லாமே டென்த் படிச்சுட்ருந்தோ சோ டென்த் படுச்சனால எ ப்பயுமே ஒன்னாவே தா இருப்போ எங்க ஒ வெளிய போறதா இருந்தாலு ஒன்னாதா சுத்துவோ எங்க போனாலு அஞ்சு பேர் பிரியாமதா இருப்போ அதுல வந்து பாத்தீன்னா எங் எங்க அப்பா வந்து பாத்தீங்னா எங்க அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர் என்னோட டென்த்துக்கு வந்து பாத்தீனா எங்க அப்பா தா என்னோடா கிளாஸ் டீச்சரே அப்போ வந்து பாத்தீங்னா நா வந்துட் அப்பா
ஓக்கே ஓக்கே ஓக்கே
என்னோட அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர் டென்த்ல எனக்கு அ நா வந்து பாத்தீங்னா எனக்கு எ மேக்ஸ்னா எனக்கு ரொம்ப இன்ரஸ்ட்டு சோ மார்னிங் வந்து ஒரு செவனா எயிட்டோ ஓ கிளாக்ல வந்து பாத்
சேம் சேம் சேம் டூயுங்க
சே இதுக்கு மேக்ஸுக்கு வந்து டியூஷன் போயிருவோ அந்த சார் வந்து எங்களுக்கு அவுரு தா அவ் அவுரு வந்து ஆக்சுலா கவர்மெண்ட் ஸ்டாப் கெடையாது பிரவேட் ஸ்டாப்பு நம்ம அ வந்து ஸ்கூல்ல சொல்லி குடுத்துருந்தாரு அதுக்கப்பறோ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்பறோ அவரு வெளிய வந்துட்டாரு வெளிய வந்ததுக்கு அப்றோ அவரு வந்து டியூஷன் எடுத்துட் இருப்பாரு எயிட் ஓ கிளாக் கெளம்பி டியூசனுக்கு போயிட்டம்னா டென் ஓ கிளாக்கு கரெக்ட்டா ஒரு நைன் தேட்டி அந்த பிரேயர் டைம்ல தா எங்கள விடுவாரு அப்ப பேக்க தூக்கிட்டு ஓடுவோ நாங்கெல்லா ஏன்னா கேட் லாக் பண்ணிறது குள்ள ஓடிறணு அப்டின்ட்டு பேக்க தூக்கிட் நாங்க ஓடுவோ சம்டைம்ஸ் அப்படியு டா ப்ரேயர் வந்துருச்சு சொல்ட்டு கேட்லாக் பண்ட்டு டெய்லி அடி வாங்கிட்டு தா நாங்க உள்ளர போவோ ஸ்கூலுக்கு உள்ள போகும்போது அப்ப வந்து பாத்தீங்னா நா ரொம்ப கட்டடிப்பே அப்போ ரொம்ப கட்டடிப்ப எங்க அப்பா கிளாஸ் டீச்சர் தான அட்ன்ஸ் அவரு தான எடுப்பாரு அப்ப வந்து நா அட்ன்ஸ்ல விழுகல அடனன்ஸ்ல இல்ல அப்டின்னா நா ஸ்கூலுக்கு வந்த பிள்ள எங்க போயிருச்சுன்னு சொல்லி வீட்டுல வந்து கேப்பாரு அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ன்ஸ்ஸ கொடுத்துருவ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கொஞ்ச கம்மியா இருந்ததுனால ஏ செக்சன் சி செக்ஷன் ரெண்டயு ஒரே கிளாஸ் ரூம்ல வச்சுட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போ நாங்க
ம் ம் ம்
டென்த்க்கு பாய்ஸ்ஸு, கேள்ஸ் எல்லா சேர்த்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரே இத்தா கிளாஸ் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பீரியட் அவர் முடிச்சுட்டு போன்னோயு செகண்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷு இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஹெட் மாஸ்டர் ஹெட்மிஸ்தா வரணும் அவங்க வராம இன்னொரு டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்க இங்க திருச்சி சைடுல லால்குடியில இருந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் வருவாங்க அப்டியே ரம்பமா அறுத்து எடுத்துடுவாங்க செகண்ட் செகண்ட் பிரியரோடு தே தேர்ட் பீரியடும் அவங்க தா
சேரி
அவங்க சயின்ஸ் டீச்சர் ஆக்சுவலா அவங்க இங்கிலீஷ், சயின்ஸ் ரெண்டு எடுப்பாங்க ஃபோர்த் பீரியருதா சோசியல் சயின்ஸுக்கு ஒரு சார் வருவாரு அப்ப என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப அறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நா என்ன பண்ணுவ தெரியுமா அப்டியே அய்யோ ரொம்ப அறுக்குறாங்களே அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே டெஸ்கு கீழ படுத்துடுவ
ம்
அந்த தேர்டு பீரியடு முடிஞ்சு அது வெளியில போகும் போது சோசியல சார் உள்ள என்றி ஆவாரு அப்பதா அ அந்த டெஸ்க்ல இருந்து நா எழுந்திருப்ப அந்த மாதிரி ப அந்த மாதிரி பண்ணுவ அப்பற வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மேஸு மேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் அப்போ மட்டு எங்க ரெண்டு பேத்தியு ரெண்டு செக்ஸ்ஸனா பிரிச்சிருவாங்க ஏ செக்ஸ்சன், பி செக்ஸ்சன் மேக்ஸ்க்கு மட்டு பிரிச்சுருவாங்க ஏன்னா அது புரியாது அப்டின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நா வந்து இதுல டியூஷன் போயிட்டு இருக்குறோ இல்லயா அதுல எங்களுக்கு கரெக்ட் நாங்க பண்ணிட்டு இருப்போ அப்ப வந்து இவங்க சொல்லி கொடுக்கற மாடுலேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அது வந்து எனக்கு புரியாது பிடிக்காது நா என்ன செய்வ அப்பற மேக்ஸுக்கு ஒரு சார் ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்து வருவாரு எங்க ஸ்கூலுக்கு அப்ப வந்து அவரு வந்து சொல்லி் கொடுப்பாரு அவருக்கு தெரியு நா கட்டடிப்பேன்னு சொல்லி ஏன்னா எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்பற சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அவரு இதுல வந்து எங்க வீட்ல வந்து ஓ பஸ்ஸு அவருக்கு அது வரைக்கும் எங்க வீட்டுலதா அவர் உட்கார்ந்துருப்பாரு
சேரி சேரி சேரி
சோ எங்க வீட்டுலதா உட்காந்துருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் நா எப்படிலா கட்டடிப்பேன்னு சொல்லிட்டு கரெக்டா உள்ள என்ட்ரி ஆகும் போதே எய பேர சொல்லி கேட்பாரு நீ இருக்கியா அப்டியிம்பாரு உள்ள உட்காந்துட்டா நா எந்திரச்சிருவ சார் இங்கதா இருக்க அப்டின்ருவ அப்பற வந்து அப்பற போர்ட்ல எழுதி போடுவாரு நா எழுதவே மாட்ட நோட்ல. அப்டியே ஃபஸ்ட் உட்காந்துட்டு இருப்ப மறுபடியு வருவாரு எய கிட்டத்தா வருவாரு எழுதிட்டியா அப்டின்னா புரில சார் எனக்கு கொஞ்ச புரியல சார் அதா யோசிச்சுட்டு இருக்க அப்டின்னா அவரே நோட்ட வாங்கி எனக்கு சொல்லி் கொடுத் எழுதி கொடுத்துட்டு போயிருவாரு
ஓ சேரி சேரி சேரி
அதா அது அது அந்த லைஃப் மட்டு எப்பயு மறக்குணு அவ்ளோ ஒரு ஜாலியா இருக்கு அப்ப வந்து இந்த நாகர் கோயில இருந்து நாகர் நாகர் கோயில இருந்து ரெண்டு சார் வந்திருப்பாங்க அப்ப ஒரு ஒருத்தர் மட் டு எங்க எங்க எங்கள பாத்தோன்னே எங்க பஞ்ச பாண்டவர்கள்ளா காணயே ஒரு ஆளு கம்மியா இருக்குது அப்டின்னு சொ
ம் ம்
டைம்ல அதே மேரி எக்ஸாம் டைம்லயே அப்டித்தா எக்ஸாம் வந்து எங்க ஸ்கூல் வந்து ஆ எக் எக்ஸாம் வந்து டென்த் எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் தான சோ எங்க கூ எங்க ஸ்கூல்ல வந்து எங்களோட டைம்ல தா அந்த சென்டரே வந்துச்சு நாங்க தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுரையில அப்ப வந்து பாத்தீன்னா எங்களுக்கு எங்க அப்பா கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லா வேற வந்தாங்க அவுங்களுக்கு எல்லாருமே என்ன தெரியு வந்து வந்து சொல்லிக் குடுப்பாங்க எனக்கு மட்டு சொல்லிக் குடுக்க மாட்டாங்க எங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே சொல்லிக் குடுப்பாங்க எங்க கிளாஸ் ரூம்ல இருக்குற எல்லா ஸ்டூடண்ஸ்க்குமே சாரி மேப்பு அப்றோ மேக்ஸ்க்கு சயின்ஸுக்கு சோ இதெல்லா இங்கிலீஷ்க்கு அது எல்லாமே வந்து வந்து சொல்லி சொல்லி் குடுத்துருக்காங்க
ஞாபகோ வருதே எங்க எங்களுக்கு எங்க தெரிஞ்சவங்க கிளாஸ் மிஸ்ஸு அந்த மாரி வந்தாங்கன்னா சொல்லிட்டு குடுப்பாங்க
ஆ அவுங்க பாப்பாங்க அந்த பறக்கு படை வர்றாங்களா இல்லையான்னு பாத்துட்டு அதுக்கப்பறோ செக் பண்
ணிட்டு சொல்லி் குடுப்பாங்க
இப்ப ஒரு மே இத வந்து கொஸ்டின் ஆன்சர் ஒரு இதுல அ டிக் பண்ணிட்டாங்கன்னா அத அப்டியே ரொட்டேஷன்க்கு குடுத்துருவாங்க எல்லாருக்கு இத பாத்துக்ங்க அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துரு குடுத்துட்டு யாராவுது வந்தாங்கன்னா வாங்கிருவாங்க சோ அந்த மாதிரிதா பண் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அதே மாரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் டைம்ல நாங்க அஞ்சு பேர்ல நா மட்டு தா பாஸ் பண்ண
ஓ சேரி சேன்
ஃபெயில் ஆயிட்டாங்க அப்போ ரிசல்டக்காக வெயிட் பண்ணிட்டு இருக் கோ அய்யோ ரிசல் இப்பதான நமக்கு எல்லா மொபைல் ஃபோன்ல்லா வந்திருக்கு சோ அந்த டைம்லெல்லா ஃபோனே கெடையாது பக்கத்து ரூம்ல வந்து ஒருத்தவொங்க ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த ரூமுக்கு தா எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஏனா எங்க அப்பா தா ரிசல்ட் வாங்கிறதுற்காகவே போயிருக்கிறாரு ரிசல்ட்ட அவரே என்னோட ரிசல்ட்ட பாத்துட்டு ஃபோன் பண்ணி ருக்காங்க எனக்கு ஃபோன் வரவே இல்ல அந்த டைம் ரொம்ப மழ பெஞ்சுட் டே இருந்தனால ஃபோனு எடுக்கல வெளியில எங்கி போ முடில அதுக்கப்றோ என்ன பண்றதுன்னு தெரிலியே அப்பெல்லா ஈவினிங் பேப்பர்ல வரு அப்டின்னு தா சொல்லுவாங்க இப்பதா நெட்டு எல்லாமே வசதிகள் வந்துருச்சு
ஆமா ஆமா
த்த நம்ம அப்பா அங்க பாத்துட்டு அதுக்கப்றோ எங்க அப்பா வந்து சொன்னாரு நீ பாஸ் ஆயிட்ட அப்டின்னு சொல்லி அப்பதா எனக்கு அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா